அ
ன்னாங்க பண்றீங்க
சும்மாதாங்க நீங்க
சும்மாதாங்க தேநீர் அறுந்தி விட்டீர்கலாங்க
ஆஹ்
தேநீர் தேநீர் குடிச்சீட்டிங்கலாங்க
ஆஹ
ஆ அது செரி ன்னாப் இன்னிக்கு என்ன பேசலா
நீங்களே எதனா சொல்லுங்க
நெகிழி பொருட்களல பத்தி பேசுளாங்க ஐ மீன் பிளாஸ்டிக் பத்தி பேசுளாங்க டூ டே
ம்
செரி இப்ப நா உங்கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேக்குறே உங்குளுக்கு தெரிஞ்சா அதெல்லா ஆன்சர் பண்ணுங்க
ஆஹ்
செரியா ஃபஸ்ட்டு இருங்க இருங்க கேக்கற செரி இப்ப என்னன்னா ஆஹ் ஆஹ செரி பிளா அஹ் பிளாஸ்டிக் பத்தி பேசுலான்னு சொன்ன இல்லங்க பிளாஸ்டிக்னா இத பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான தலைப்பு அப்டின்னா பிளாஸ்டிக்னா என்னன் சொல்வீங்க
பிளாஸ்டிக்ன்றது வந்து மனுஷங்களால தயாரிக்கப்படுறது ஒரு செயற்கை பொருளு இது வந்து ஆஹ் இலகுவா இருக்கு அதாவது ரொம்ப ஹாம் ஒரு மாரி மெல்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி அத வெச்சு செய்வாங்கங்க
ஓ
ம் அத வச்சு பல வகையான பொருட்கள் வந்து நம்ம பயன்படுத்துற மாரி அதனால தயாரிப்பாங்க
சேரி பிளாஸ்டிக் ஏன் இவ்ளோ ப்பிராப்ளமா இருக்குன்னு சொல் சொல்லாமா சொல்ல முடியுமா
அது வந்து வெலை குறைவா இருக்கு நீண்ட நாட்கள் வந்து நம்ம பயன்படுத்தலா அத அதோட வெயிட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குறதால நம்ம எங்கன்னா எடுத் து எடுத்துட்டு போறதுக்கு அதெல்லா வந்து கொஞ்சம் யூ அஹ் ஈஸியா இருக்குல்ல அதுக்காக அத யூஸ் பண்ணுவாங்க
சேரி எந்தெந்த எடங்கள்ல பிளாஸ்டிக் வந்து பயன்படுகிறது
உம் ச் எந்த மாதிரினா ஷாப்பிங் பேக் அது வாட்டர் பாட்டுலு அப்புறோ ஃபுட் எல்லா வச்சுக்கிறதுக் ஃபுட் கண்ட்டைய்னர் ஹம் சேரு டாய்சு பக்கெட்டு பைப்பு அப்புறோ பேக்கிங் மெட் டீரியல்ஸ்சு இந்த மாரி பொருட்கள்லா வந்து பிளாஸ்டிக்ல பயன்படுத்துகிறாங்க
ஓஓ செரி நம்மளால இப்போ பிளாஸ் டிக்கில்லாது வாழ முடிம்மாங்க
முழுமையா முடியாது ஆனா ஹ் தேவயில்லாத பிளாஸ்டிக்கு பயன்பாட்ட வந்து கொறைக்கலா
எ செரி பிளாஸ்டிக்கோட நன்மைகள்ல்லா என்னன் சொல்வீங்க?
ம் இது வந்து ம் ம் இது வந்து வெல கம்மியா இருக்குமா அப்றோ வந்து சீ க்க இது வந்து ஒரு ஈஸியா கொஞ்சோ தயாரிக்கலா அ ஒடையாம வந்து நீண்ட காலோ வந்து பயன்படுத்த லா அத அதுனால
சேரி நன்மைகள் சொன்னீங்க அதோட குறைகள் சொல்லுங்க கேட்போ
ஆ பிளாஸ்டிக்ல வந்து எளிதுல மக்காது தான அதே மாதிரி பல ஆண்டுகள் மண்ல அப்டியே இருக்கு இதனால சுற்று சூழல் வந்து பாதிக்கறது
ஓ சுற்றுச்சூழல் எந்த மாதிரிலா பாதிக்க பாதிப்படைகுதுங்க
ம் பிளாஸ்டிக் வந்து அ குப்பைகள்ல ம ஆ மண்ணு அப்றம் நீர வந்து மாசுபடுத்துது அதே மாதிரி ஆறுகள் கடல்ல அந்த மாரிலா அது போய் சேர்றதால அ கொஞ்ச சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிக்குது
சரி இதுனால் கடல் வாழ் உயிர்க்கு எதுனா வந்து பாதிப்படையுமாங்க
ஆ ஆமாங்க சில கடல் உயிரினங்கள் வந்து பிளாஸ்டிக்க உணவா நெனச்சு அது வந்து விழுங்க அ முழுங்கிச்சுன்னா வந்து அதோட உயிருக்கே ஆபத்து ஆயிடோல அந்த மாதிரிலா இருக்கு
ஓ ஆனா நிலத்தில் வாழும் விலங்களுக்கு பாதிப்பு இருக்கா
கண்டிப்பா. சில விலங்குகள் வந்து பிளாஸ்டிக் வந்து அந்த குப்பைல இருக்குறதல்லாம் வந்து சாப்பறதால உடல் அ அனால குறைபாடு வந்து ஏற்படுதுல அதுக்கு
ம் சேரி இதெல்லாம் சொல்றீங்க சரி பிளாஸ்டிக் எரிச்சா எதுனா ஆகுமா மக்காதுன்றீங்க சரி வேர் என்ன பண்ண முடியு நம்ம வேஸ்ட்க்கு எப்டியும் டஸ்ட்பின்ல போடுவோ அடச்சா வேற எங்கயும் போட முடியாது பொதச்சாலும் மக்காது செரி அதனால எரிக்குலாமா எர்ச்சா என்னாவோ
பிளாஸ்டிக்க எரிச்சா வந்து தீங்கு விளைவிக்கும் அதே மாதிரி புக அதுல இருந்து வர புகல்லாம் வெளியேறுதுல்ல அதெல்லா வந்து காற்று கூட மாசுபடுத்துது மனிதர்களோட உடல் நலத்திற்கு அது வந்து பாதிப்பு ஏற்படும்
செரி பிளாஸ்டிக் பயன்பாட்ட குறப்பது ஏ அவசியோ சொல்றீங்க
அது வந்து சுற்றுச்சூழல பாதுகாக்கவு எதிர்காலத்த எதிர்கால தலைமுறைகளுக்கு சு சுத்தமான உலக வந்து நம்ம குடுக்கற மாரி இருக்கும் பிளாஸ்டிக் பயன்பாட்ட குறைப்பதுதா வந்து மிகவும் நல்லது
சரி பயன்பாட்டை குறைப்பது முக்கியம் முக்கியம்னு சொல்றீங்க சரி உங்க வீட்ல வந்து பிளாஸ்டிக் பயன்பாட்ட குறைக்க முயற்சி செய்திருக்கீர்களா
ஆ நாங்களும் துணிப்பைகள பயன்படுத்துறது பயன்படுத்துறோம் அதே மாதிரி அ அதாவ்து ரீயூஸ் பண்ற மாதிரி அம் தண்ணீர் பாட்டில்லையு வந்து அ பாத்திரங் கள அந்த மாதிரி பயன்படுத்த முயற்சி செய்றோ
செரிங்க நல்ல பழக்கோங்க இதே போல எல்லாம் கடைபிடித்தா ஒரு மாற்றத்த உருவாக்கலா இல்லாங்க
ஆமா ஒருத்த ஒரு ஒருத்தரும் ஒரு சிறிய முயற்சி தா பெரிய பெரிய மாற்றத்த உருவாக்கும் சொல்றா
செரி இந்த முத ப அ பகுதியில பிளாஸ்டிக் பற்றி நெறைய தகவலை தெரிந்து கொள்ளலாம் செரி இல்ல இன்னைக்கி நீங்க பேசனது மூலமா நறைய விஷயத்த தெரிஞ்சுக்குவாங்க செரி கடந்த பகுதில வந்து பிளாஸ்டிக் நன்மைகள் மற்றும் தீமைகளை பற்றி பேஸ்னோ இப்போ பிளாஸ்டிக் பயன்பாட்டை எப்டி குறைக்கலா என்று பேஸ்லாங்க
ம் கண்டிப்பாங்க ஆம் அது வந்து ஆம் அது வந்து மிகவும் முக்கியமான விஷ்யந்தா
ஆ கரெக்ட் தா
அத வந்து குறைக்கர்த்துக் வந்து முதல் படி வந்து நம்ம வந்து ஷாப்பிங் போம்போது பிளாஸ்டிக் பேக் வாங்காம துணிப்பை எடுத்து எடுத்துட்டு போகணு
ம்
அதுக்கப்றோ தண்ணீர் பாட்டல்ல வந்து ஆ என்ன மாற்றோ செய்யலா அந்த மாரி பாத்தா ஆ மீண்டு பயன்படுத்தக்கூடிய ஸ்டீலு இல்லனா வந்து கிளாஸ் பாட்டல் வந்து பயன்படுத்தலா
சேரிங்க செரிங்க நம்போ இப்போ இத்துடன் இந்த கால முடிச்சு
ஆ ஆ கட் பண்ணிக்கங்க